நண்பா வணக்கம் வணக்கம் நண்பா என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேன் நண்பா இப்ப பையன் வந்தான் நண்பா அவன் கூட உட்காந்து விளையான்டுயிருந்தேன் வெளியே நாஜவந்து உக்காட்டுஇருந்தேன் நண்பா மண்ண பொருக்கி மண்ண மண்ணு நோண்டி தலையில போட்டுருந்தே நண்பா மனைவி வேற பாத்துட்டாங்க
மண்ணு அங்க கரவை மண்ணுதனே
இல்ல இல்ல உஹம் இல்லைங்நண்பா பின்னாடி பாத்தீங்க ரெண்டு குழி மாரி இருக்கோம் நண்பா பாத்தீங்னா மண்ண இருக்குநண்பா அது குழிய நோண்டியது தலையில போட்டுட்டு இருந்தான் நண்பாபா அது நானு பாக்க மாட்டேன் இருந்தேநண்பா மனைவி வந்து பாத்தீனா திட்டிட்டேப்படி
செரி செரிங்க அத விளையாட்டு சாமா மானலா இருக்கு ம் சொன்னீங்க அப்பறம் அதே வ ச்சி விளையடாம ஏங்க மண்ண வச்சு விளையான்ட்ரு இருக்கான்
அவருக்கு இயற்கையோட விளையாண்டுந்தா புச்சிருக்க காட்டுக்கு தம்பி
செரி செரிங்க நீங்க சாப்ட்டீங்களா என்ன பண்றீங்க
நா இன்னு சாப்பிலைங்க காலையில மதியான தான் சாப்ட்டேன் மதிய காலை சாப்பாடே மதியதா சாப்ட்டேங்க அது மாதிரி பசி இல்லங்க நைட்டு தான் சாப்டானும் ஆஹா
பரவாலைங்க-பரவாலைங்க நா வந்து காலையி ல தாங்க சாப்ட்டேன் இனி மேல தாங்க சாப்டணு நைட் நைட்தாங்க சாப்புடுவேன் நைட்டு தோசையா இட்லியாதா சாப்புடுணுங்க அங்க என்னங்க நைட்டு
நைட்டுக்கு இங்க என்ன பண்றதுனு எனக்கு தெர்லீங்க
செரி செரிங்க ஏங்க நைட்டுகு என்ன யோசிக்கீரிங்களா பண்றதுகு சமையல் பண்றதுகு
இல்லங்க மனைவி கிட்ட தாங்க கேக்கணும் என்ன சமையல்னு
செரி செரிங்க நல்லது நல்லதுங்க பரவால்லைங்க எப்படியோன்னு நல்லா-நல்லா சமைச்ச சாப்பிடுங்க நல்லா ஒடம்பு சத் தனாத
ஆமா ஆமாங்க
நீங்க எப்டிங்க பழம் ஆஹ் நைட்டிக்கென்னங்க தோசையோ இட்லியோதாங்க சாப்புடுவானுங்க
சேரி ஓகேங்க நல்லது நடக்குங்க பேற எங்கியோ வெளிய எங்கியுபோலிங்குளா
வெளிய எங்கிங்கயே போறது நண்பர்கள் வந் ந்து எல்லா வேலைக் போயிடாங்க நானு வீட்லதா இருக்கேங்க இன்னைக்கு எங்கு பெருசா வெளிய போலிங்க நானு தம்பியு வெளிய போலானுட்டு இருக்கோங்க கொஞ்ச நேர களுச்சு நீங்க வெளிய போலீங்களா
நா எங்கீங்க வெளிய போறது இங்கி வீட்லதாங்க இருக்கே
சேர் சேரிங்க நல்லது நல்லதுங்க பரவாலிங்க எப்டிங்க வீட் வீட்ல இருந்து உங்குளுக் நேர போயிருதுங்குளா
வீட்ல இருந்தா நேரம்லா ஃபுல்லா போயிருதுங்க வேலைக்கு போறதுங் இல்லைங்கிளா வீட்ல பைய கூட விளாண்டே இருப்பனுங் காடு தோப்பு இருந்துகாட்டி இது காடு மாடுனு அப்டி சுத்திட்டு அப்டியே
பரவாலிங் பரவாலிங் காடு தோப்பு எல்லா உங்குளுக்கு எவ்ளோ இருக்குங்க எத்தன ஏக்கருங்க
எனக்கு ஒரு அஞ்சு ஏக்கர் இருக்குதுங்க
பரவாயில்லீங்க அஞ்ஞேக் க்குர வெச்சிருந்தீங்கா பரவால்லீங் பராவிலீங்க உங்குளுக் அதுல போரு கிணறு அந்த மாரி ஏதாவுது இருக்குங்ளா
போர் ஒன்னு போட்ருக்கங்க அதுல பாத்தீங்கன்னா ஒரு அண்ணனுக்கு ஒரு ரெண்டர ஏக்கர் போயிருங்க எனக்கு ஒரு ரெண்டர ஏக்கருங்க என்ன ரெண் ட்ரேகர்ல ஒரு எழுவத்தஞ்சு எழுவத்தஞ்சு அது ஒ நூத்தம்பது ஒரு நூத்தி எழுவத்தஞ்சு வருமாட்டு இருக்குங்க
பரவால்லீங் பரவால்லீங்க எப்டிங்க மாசோ இந்த நாப்பது நாப்பத்தஞ்சு நாள்ல காப்பு வந்துருங்க தேங்கா போல்லாமுங்க உங்குளுக்கு எப்டிங்க கா இருப்புல்லா இருக்குதுங்குளா தேங்கா போறதுக்குங்குளா
அதுல்லா இருக்குங்க அதெல்லா அப்பா பாத்துக்குாருங்க அண்ணனுக்கு மேரேஜ் ஆயிருச்சுங்க அண்ணன் ஒய்ஃவ் ஒய்ஃவ் பேச்ச கேட்டு அவரு தனியா குடும்பத்தோட போயிட் ட்டாருங்க இப்ப அத சொத்த பிரிச்சு குடுனுக் கேட்டு சண்ட போட்டு அவருக்கு பிரிச்சு கொடுத்தாச்சுங்க இப்ப பாத்தீங்கன்னா நாந்தாங்க இருக்கே இப்ப எனக்கு தனியா தோப்பு இருக்குதுங்க அது வந்து எனக் இது வேணாங்க கடைசி கால வரைக்கி அப்பா நீங்க பாத்துக்கூங்கப்பா எனக்கு ஓரளவுக்கு அமௌண்ட் குடுத்தா போதுங்கன் சொல்லிருக் க்கனுங்க எனா அப்பா குடுக்குற அமௌண்ட வாங்கிட்டு நா அப்டியே காடு தோப்பு பாத்துட்டு இக்கனுங்க
சேரிங் இந்த மனசு வந்து எல்லாத்துக்கு வராதுங்க உங்கள மாரி பெரியவங்கள பாத்து மதி சேர் இந்த மாரி இந்த கா வயிசுல நீங்க பாத் த்துக்குறீங்க நல்லதுதாங்க
அண்ணா அப்டி இல்லிங்க பொண்டாட்டிக்கு ஜால்ரா தட்டிட்டு பொண்டாட்டிக்கு சொல்றதுல்லா தலையைாட்டிட்டு அப்டியே ஓடிட்டாருங்க
சேர் சேரிங்க எல்லாருமே அப்டி இருக்க மாட்டாங்க இல்லீங்களா பரவாலீங் பரவாலீங்
பாக்குறதே இல்லீங்க
அத அதாங்க சில பேரு அப்டித்தாங்க இருக்காங்க என்னதா வளத்துனாலுமே அது என்ன சொல்லி காமிச்சுட்டு அவுங்க ஒரு ஒரு உதவியும் பண்ணாம எல்லா அப்டித்தாங்க இருக்காங்க சின்ன வயிசுல இருந்த மாரியே இப்ப இருப்பாங்கன்னு யாரையு எதிர்பாக்கு முடியாதுங்க சொல்லுங் சொல்லுங்
ஆம்மா ஆமாங்க நானு என்னங்க பண்றது நானு ம் இப்ப கடைசி காலத்து எல்லாரு பேசுறாங்க அண்ணன் தம்பி இப்டி இருக்கிறானுங்க இப்டிா ஒர ஒவ்வொரு முலைக் கெடக்கறாங் இப்ப தோப்புல ஒண்ணுமே இல்லங்க அண்ணன் வந்து காட்ட பாத்துக்கறக்கு அப்பப்ப வருவாருங்க இப்ப எங்க காட்டுல இருந்துச்சுன்னா தேங்காலா ஆள் இல்லாட்டி அவர் காட்டுக்கு தூக்கி போட்டு அவர் காட்டுல விழுந்த மாரி அப்டியே கணக்காட்டிட்டு
ஆமாங்க அப்புறே அவரும் கொழந்த குட் தப்பதாங்க இருந்தாலும் அவரும் கொழந்த குட் டிவி இருக்கும் போது பாத்
இருக்கட்டுங்க இப்ப இங்க வருங்க இப்ப எனக்கு பாருங்க எனக்கு கொழந்த குட்டி இருக்குதுங்க அப்பா அம்மா இருக்கறாங்க அவங்களையும் பாக்கணும்லங்க அவரு எப்டிங்க எங்க காட்டுல இருக்க தேங்காய எடுத்து அவர் பிரிச்சு குடு சொத்து நீங்க அப்டியே இருக்க வேண்டியதாங்க ம்
இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஆள் இல்லா டைம்ல தான் இந்த மாரி நடக்குதுன்னு சொல்றீங்க அவர் வந்து ஆள் இருக்கும் போது அந்த மாரிப் பண்ணியிருந்தா நீங்க சொல்ற மாரி அவர் பண்றது தப்புதாங்க ஆள் இல்லாத போது அத எடுக்கும்பது அதுல என்னங்க இருக்குது அதுல என்னங்க அவர் ஒரு வருமானத்துக்காக அவர் பண்றாருங்க
இல்லங்க இப்போ ஒரு தேங்கா பாத்தீங்கன்னா நாற்பதுரூபா விக்குதுங்க நாங்க ஒரு முப்பது ரூபா விக்கிறோங்க ஒரு பத்து தேங்க எவ்வளாங்க ஆச்சு முன்னூறு ரூபா ஆகலைங்களா
ஆமாங்க ஆமாங்க
ஒரு அவரு நூறு தேங்கங்கறப்ப கணக்கு பாத்துங்க மூவாயிரம் ரூபா ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபா அது மாரி எடுத்தார்ன என்னங்க ஆகுறது நீங்களே சொல்லுங்க
பரவாயில் அதுக்கு தப்பு தாங்க இருந்தாலும் வந்து நீங்க சொன்ன மாரி அவர் இங்க இருக்கும் போதே இந்த மாதிரி வேலையல்லாம் பண்றாங்க அப்டின்னா அது வந்து ரொம்ப தப் புங்க நீங்க இல்லாத டைம்ல அவரு பண்ணும் போது அது வந்து பெருசாவு பாதிப்பு இருக்காது இல்லங்க
அதுக்குதாங்க எனக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க அதாங்க கரண்ட்டு வேலி போட்டுற்றாலானு இருக்கேனுங்க கரண்டு வேலிய விட்டு எப்டிங்க அவரு வருவாரு
கரண்ட்டு வேலி வச்சினாலும் அவரு வந்து அவர் திறமைக்கு எப்படி இருந்தாலும் வந்துருவாருங்க ஏன்னா கரெக்டா கரண்ட் போற டைம்ல அவரு நினைச்சாருன பாஞ்சு குதிச்சு அந்த மாரி கரண்ட கட் பண்ணி விட்டு கூட அவர் குதிச்சு வந்து அவ வேணுங்கறத எடுத்துட்டு போலாம்ல்லிங்
அவ்வரு பண்ண கூடி இ உம் அவர் பண்ணக்கூடிய ஆளு தாங்க கரண்டே போட்டாலுமே கீழே குழி தோண்டி அடியில வருவாருங்க அடிவலியா வருவாருங்க
ஏன்னா நீங்க அவரு போய் சொல்லும் போது அவரு இப்ப நிறைய திறமைகள் அவருக்குள்ள இருக்க மாரிதானே தெரியுது நீங்க சொன்ன மாரி ஆடி நீ பே பூமிக்கடியில இருந்து கூட வர
வாய்ப்புலாம் இருக்குதுங்க அவர் அப்டிப்பட்ட ஆளுதாங்க
ஆமாங்க ஆமாங்க நீங்க என்னதான் நீங்க வேலிகள் போட்டாலும் நீங்க கரண்டுகள் கரண்டுகள் வச் ச்சாலுமே அந்த கரண்டே அவருக்கு வந்து அவர் இப்ப வந்து எப்படின்னா நம்ம தலைவர் சொன்ன மாரிதாங்க நீங்க கரண்டுக்கே அ சாக் அடிக்கும் அப்படின்குற மாரிதா இருக்கும்
ஆமாமாங்க அவரு பண்ணக்கூடிய ஆளு தாங்க இருந்தாலுமே ஏதாச்சும் பண்ணியா அவரு ங்க இல்லாடி கேமரா வச்சர்லாம்னு பாக்குறேங்க ஒவ்வொரு மரத்துக்கு கேமரா ஒரு ஒரு மரம் இல்லைங்க ஒரு கரெக்டா கேமரா வ ச்சிரலாம் இருக்கேனுங்க அதாங்க பெட்
இல்ல இல்லிங்க நீங்க என்னதான் கேமரா வச்சாலுமே கேமரா பாக்குறக்காக ஒரு சிஸ்டம் ஒண்ணு வப்பீங்க அல் மெமரி மெமரி எல்லாம் இருக் உம் மெமரி நீங்க கேமரா வச்சு பாக்கனும்னு பாக்குறீங்க நீங்க அதைய பார்க்கும்போது மெமரி கார்டு இருக்கறத மறந்துடுறீங்க மெமரி கார்ட் அவர் எடுத் துடாருன்னா நீங்க தேங்காய் எடுக்கும் போது அந்த மெமரி எடுக்கரக்கு எவ்வளவு நேர
இல்லைங்க இல்லைங்க இப்ப பாத்தீங்கன்னா நியூவா ஒரு கேமரா வந்திருக் குதுங்க அது பாத்தீங்கின்ன நீங்க இப்ப பாத்தீங்க சும்மா கரண்ட்ல மட்டும் நமக் கத்துக்ககிட்டா போதுங்க நம்ம வந்து மொபைல்ல எங்க இருந்தாலும் பாத்துக்கலாங்க அதுல பாத்தீங்கினா நம்ம வாய்ஸ்ல பேசினாலும் கேக்குங்க அவரு தேங்காய் எடுக்க வந்தா எல்லாருகும் சொல்லுங்க தேங்காய் எடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க எடுக்க கூடாதுன்னு சொல்லுங்கு சொல்லி சொல்லுவோம் எல்லாரும் சொன்னமுனா அவரு எடுக்க மாட்டாருங்க நான் எடு திருனா நா திருடுறனா அப்பிடின்னு போயிருவாருங்க
பரவாயில்லங்க இந்த மாரி டெக்னாலஜி இருந்தாலுமேங்க அந்த டெக்னாலஜிக் கே டிமிக்கி குடுக்குற ஆளுகளும் இருக்கிறாங்க அ அதுல உங்க அண்ணனும் ஒரு ஆளா இருப்பாரோனு எனக்கு தோணுதுங்க
எனக்கா அது தெரிலிங்க அவுரு என்ன வேணா பண்ணலாங்க ஹ
பாத்தா அவுரு வந்து திறமையிலும் திறமைசாலியா இருப்பாருனு எனக்கு தோனுதுங்க
அவ்வுரு திறமை இருக்குதுங்க எதானு அவுருக்கு அட்வான்ஸா நம்ம ஏதாச்சு பண்ணிருணுங்க இல்லாட்டி விட்டோமுனு வையுங்க இப்ப நம்ம வாய்க்காலயே பாத்தீங்கின்னா தண்ணிய எடுத்து வுடுறாங்க இங்க வருங்க இப்ப எங்க மரத் இருக்கலாம் தண்ணிபோயிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லிறாங்க இப்ப நாங்க இன்னிக்கி நாங்க ஒரு வாரத்துக்கு பாச்சுக்கிறோம் நீங்க ஒரு வாரத்துக்கு பாச்சுக்குறோம்னு சொல்லிறுங்க சேரி நல்லா தலையாடிட்டு போய்டுறாங்க நைட் டிச்சாச்சுனா ஆள் ஆள் இல்லாதப்ப வந்து தண்ணிய திருகி விட்டு போயிடுறாருங்க அவுரு காட்டுக்கு பாஞ்சிடும் அப்புறம் காலங்காத்தல்ல நேரமா வந்து ஆப் பன்னிவிட்டு போயிறாருங்க
சேரி சேரிங்க இல்லிங்க இப்ப நா என்ன அது வந்து நீங்க வந்து போராம இருக்கக்கு வேணா நீங்க பூட்டு போட்டு வைக்கலாங்க புயல் வராம இருக்கக்கெல்லா பூட்டு போட முடியு முடியாதுங்க அதனால அவர புயலுனு சொல்றோங்க
கரட்டு கரட்டு தாங்க ஆனா புயலு புயல் அடி சொல்லுங்க நிலநடுக்கம் ஒண்ணு வந்துச்சுன்னா அப்பற என்னங்க பண்ண முடியு எல்லா மழல்த்தையும் சாச்சிவுட்டு போய்டுங்க
கரெக்ட் தாங்க எல்லா மரத்தையும் சாயிக்கடோங்க ஆனா புயிலுங்கிறது வந்து பாத்தீங்கின்னா அது ஒரு காத்துங்க காத்து கண்ணுக்கே தெரியாதுங்க அந்த காத்து வந்து அந்த மாரி ஒருத்தர போய் நீங்க போய் தொட நினைச்சீங்கின்னா கரண்டு்டக்கே கரண்டு் சாக்கடிக்கிற மாரி அவுரு ஒரு பெரிய இது ஆயிருங்க பெரிய பிரச்சனை ஆயு
இங்க வருங்க இங்க வருங்க அதுவும் இல்லாங்க இப்ப நான் கலக் கா செடி போட்டுருக்கங்க கலக்காச்செடிய எல்லாம் போட் பிரிச்சுருக்கோம் செரின்னு சொல்லி வுட்டாச்சு ஆமார் வந்து கலக்கா சாப்பிடனும்னா காசு குடுத்து வாங்கி சாப்படவே நைட்டோட நைட்டா கலக்காச்செடியில புடிங்கிட்டு போய் மனைவி வேக வச்சு குடுத்தா என்னங்க நியாயம்
ஏங்க இப்ப வந்து ஒண்ணு என்னன்னா இப்ப மனைவி கேக்குறாங்க இரவு நேரத்துல மனைவி ஆசைப்பட்டு கேக்குறாங்கு வச்சங்கோங்களேன் ஒவ்வொ ஒன்னும் இல்லைங்க வாய்ஈரமா இருக்கங்கன்னு வைங்க இரவு நேரத்தில் இது எனக்கு வேணும் மாமா இது வேணா வாங்கி குடுங்க அப்படின் சொல்லும் போதே இரவு நேரத்துல நம்ம போய் எங்க க கட கண்ணின்னு அலைய முடியாது இல்லைலீங்களா நமக்
அதுக்கு அவரு அவங்க காட்டுல போட வேண்டியதாங்க
இல்லைங்க அந்த டைம்ல கேட்கும் போது டக்குன்னு நம்ம வாங்கிட்டு வந்து குடுக்கணும்ங்கிற ஒரு யோசனைதான் இருக்கும் நமக்கு காட்டுல அதை போட்டு விதைய போட் டு அது விதை வந்து பெருசாயி அது வர்றதுக்குள்ளைங்க அதுக்கு பக்கத்துல டக்குனு எடுத்து டக்குன் குடுத்துலாம் இல்லைங்களா
இல்ல இ இவங்க என்னங்க வாரனு வராயினாங்க சும்மா அந்த பட்டாமுச்சி புடிச்சிரு வரு சொல்லி ஊர் ஊரா போய் அலைஞ்சிட்டு வர என்னங்க இது எங்க கிட்ட கேட்கணுங்க கேட்டுட்டுதாங்க பறிக்கணும் எங்க காட்டுல அது என்ன பண்றதுன்னு தெரியங்களா அந்த செடிய இருங்க அதையும் செடிய புடிங்கிட்டுங்க கல்லக்காய் மட்டும் பொறிட் ட்டு வெறும்ச்செடிய நட்டு வச்சுட்டு போயிடுறாருங்க எங்களுக்கு எப்படிங்க தெரியும் தூக்கி யாச்சும் போடணும்லங்க
ம அது தப்புங்க நீங்க சொல்றது தப்புங்க இருந்தாலும் வந் து என்னண்ணா அவுரு பண்ணுணதுதாங்க கரெக்ட்டு ஏனா அத என்னதான் எடுத்தாலும் நீங்க வந்து கணக்கு பாக்கும்போது அது கரெக்டா இருக்கும் நம்பி தான் நீங்க பாப்பீங்க அப்போ பண்ணும்போது ச் கிவ்வப்ப ஏன்னா அது தூக்கி போட்டேனா கணக்கு ஒண்ணு இடிக்குதுங்கும் போது அப்பவே அவரை போய் நீங்க சந்தேகப்பட்டு கேட்பீங்க அவர் கொஞ்சம் கணக்கு கொஞ்சம் லேட்டா ஆகட்டும்ங்கறக்காக தான் அந்த மூளை யோசிச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காருங்க
அது கலைக்காய் புடுங்கணும் ஓகே அச்சு கலக்காய் மட்டும் புடுங்குனா செடி எதுக்குங்கன்னு நட்டு வைக்கணும்
அது வந்து எல்லாமே எல்லாத்தையும் வந்து திசைத்திருப்பதற்காக அந்த மாதிரி பண்றாருங்க அவரோட மூளைய யோசிச்சு பார்கக்கணும் அவரு வந்து திறமையிலும் திறமைசாலி தாங்க அவுரு உண்மையாளுமே
ஆமாங்க அதுக்காட்டி தாங்க அன்னைக்கு ஒரு நாள் அவுங்க வீட்டுல அவுங்க காட்டல பாத்தீங்கா தேங்காய் எல்லாம் போட்டு கம்மியா வச்சிருந்தாங்க நைட்டு எல்லாம் உறிச்சு வச்சிருந்தாங்க காலையில லோடு் எத்துலானனு நான் போய் அதுல ஒரு எடுத்துட்டு போய் ஒரு ஆயிரம் காய் கிட்ட அள்ளி போட்டு வந்ட்டேங்க எல்லாத்துக்கும் எல்லாமே சரியாயிரும்ல அஹ
பரவாயில்லைங்க நீ அவரு வந்து இரவு நேரத்துல யாரும் இல்லாத டைம்ல பண்ணும்போது நீங்க பகல் நேரத்திலேயே பல பேர் பார்க்கும் போது இந்த வேலையை பண்றீங்கன்னா திறமையிலும் திறமை முற்றிலும் திறமையா இருக்கீங்க நீங்க
ஆமா அப்ப எப்பவுமே அப்டிதாங்க
உண்மை தாங்க சரி உங்க கூட பேசுனதுக்கு ரொம்ப நன்றிங்க மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நன் நன்றி வணக்கம் நண்பா
ஆஹ் வணக்கம் வணக்கம் நண்பா